சார் வணக்
வணக்கம் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க பிரதர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க சிஸ்டர் ஸோ லைஃப்
ஆ வீட் ஆ ஏதோ போயிட்டு இருக்கு
ஓகே ஓகே
எப்டி போது
ஆ ஏதோ போது சிஸ்டர் சொல்றதுக்கு ஒன்னு இல்ல அந்த மாரி போயிட்டு இருக்கு
ஆ அப்டிதா போயிட்டு இருக்கு
ஓகே ஓகே சிஸ்டர் ஸோ அப்புற என்ன பிரேக் ஃபாஸ்லா சாப்ட்டீங்களா
ஆ பிரேக்ஃபாஸ்டா
ஆ ஆமா சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்ட சாப்ட்ட இட்லி சட்னி சாப்ட்ட நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானு அதேதா சிஸ்டர் இட்லி சாம்பார் சட்னில
அவ்ளோதா டெய்லி காலையில எல்லா வீட்லயு இட்லி சட்னி நைட் ஆனா தோச சுட்டுர வேண்டியது
அதேதா ஆனா வந்து ஒரு விஷயோ என்னன்னா சிஸ்டர் இட்லிய விட தோச தா மோஸ்ட்டுவா வந்துட்டு எல்லா ட்ரை பண்றாங்க வாரத்துல ஏழு நாள் குடுத்தாலு சாப்டுறாங்க
ஆமா ஆமா என்னாலலா மதியானத்துல தோச குடுத்தா கூட சாப்டுவ
நானு சிஸ் ச அது வந்து அது என்னனு தெரில ட்ரெண்ட் பண்ணிட்டாங்களான் தெரில ஆனா எல்லாரு னுமே அது வந்து ஒரு ஃபேவரட் ஃபுட்டா மாரிட்ச்சு
ம் ஆமா இப்போ நெறய பேரு ஹோட்டல் போனா கூட தோசை நெறய சாப்டுறாங்க வீட்லயு தோச தா வெளிலயு தோச தா
ஆனா வந்து நம்ம இட்லி வந்து ஒரு நாலு சாப்ட்டோனா பாருங்க அதே ச அதே சேம் மாவுதா அது ஆக்சுவலி தோசைல கூட ஒரு மாவு அரை கரண்டி எக்ஸ்ட்ரா ஊத்துவாங்கன் நெனைக்ற ஆனா இட்லில ஒரு கரண்டி தான் ஊத்துறாங்க நாலு தோ நாலி இட்லி சாப்ட்டோனா நமக்கு ஃபினிஷ்டு வயிறு ஃபில் ஆய்டுது ஆனா தோச வந்து எக்ஸ்ட்ரா மாவு ஊத்தி தா செய்யறாங்க பட் ஆனா நாலு தோச இல்ல ஆறு தோச ஏழு தோச சாப்டுறாங்க அது எப்டின் தெரில
அது வந்து நல்லா முருவலா நெய்லா ஊத்தி செய்யறதால வந்து ரொம்ப புடிச்சிருது எல்லாருக்கு
சரியா சொன்னீங்க கரெக்ட் கரெக்ட் நானும் அத ஃபீல் பண்ணது உண்டு சிஸ்டர் அது இன்னு சில பேர் வந்துட்டு ஏதோ கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்து
ஆ ஆ பாத்துருக்க பாத்துருக்க பிரியாணியா தோசையா தோச தா
அதுலயே வந்து பாருங்க தோசைன்னா எந்த மாதிரின்னு கேட்ட உடனே தோசைனா தோசையா ஆ மசால் தோசையா இல்ல பொடி தோசையான் கேட்டப்ப தோச பதம் தோச ஏதோ சம்திங் சொல்லுவாங்க
ஆ
அதுதா அல்டிமேட்டா இரு அதுதா சிஸ்டர் அதுதா அல்டிமேட்டா இருக்கு
உ
தோசைன்றது எல்லாத்தயுமே எனக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டேஸ்லல்லா ஃபேவரட் ஃபுட்டு என்னனு டீச்சர்ஸ்லா கேப்பாங்க பாருங்க
ம் ஆ ஞாபக இருக்கு
அப்போலாம் நீங்க அப்ப எதாவது அ நடந்த ஞாபக எதாவது இருக் அ கனிந்து சொன்னது உங்க ஃப்ரெண்ட் சொன்னது ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்திருக்கா
டிஃப்ரெண்டால்லா இருந்துதுல்ல மேக்சிமம் பூரி அப்பறம் பிரியாணி சிக்கன் ரைஸ் ஆ இந்த மாரி இதா நெறய பேர் சொல்லுவாங்களே
கரெக்ட் நீங்க என்ன சொன்னீங்கன் ஞாபகருக்கா
நான் மேக்சிமம் பூரில்லா சொல்லுவ சிக்கன் ரைஸ் புடிக்கு ரொம்ப
ஓகே
நா அதுதா சொல்லுவ
ஓகே ஓகே சார் நா வந்துட்டு என்ன சொன்னன் ஞாபக இரு நா நா தோசதா சிஸ்டர் சொல்லிருக்கே நல்லா ஞாபக இருக்கு ஆ அப்பற வந்து வெஜிடபிள்ஸ்ல்லா என்னா சாப்டுவியா அப்டினு கேட்டிருந்தாங்க எல்லாருக்குமே ஏன்னா எல்லா அப்போ வந்து எல்லாருமே வெஜிடபிள்ஸ் ஒன்னு எடுத் தூக்கனு அப்டின் சொல்லி எல்லாரு கேக்கு போது யாருமே அதிகமா சொல்லல பட் எனக்கு வந்து இந்த கேரட் வந்து எல்லாருமே சாப்டுவாங்க கண்டிப்பா சாப்டுவாங்கன்னு நெனைக்கிறே ஏன்னா கேரட் பீட்ரூட் எல்லா பச் பச்சியாவே கட் பண்ணி சாப்ட சொல்லுவாங்க ஒரு சில பேரு அப்டி நா வந்து கேரட் சாப்ட்டது உண்டுன்னு சொல்லியிருக்கே அது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ்ல என்னன்னு கேட்டாங்கன்னா நெய் முறுக்குன்னு சொல்லிருக்க இது மூணுதா நா சொன்னது ஞாபக இருக்கே நீங்க அந்த மாரி சொன்னது எதாவது இருக்கா
உ ஆ சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி எங்க ஸ்கூல்ல எல்லா வந்து அதாவது டியூஸ்டே ஆனா கீர எல்லாருமே கீர சாப்பிடணு அப்படின்றதுகாகவே டியூஸ்டே எல்லாரு கீரதா எத்துட்டு வரணு அந்த மாரில்லா ரூல்ஸ் இருக்கு
ம்
அப்றோ லன்ச் டைம்ல வந்து டிஃபன் சாப்பிடக் கூடாது ரைஸ் தா சாப்பிட்ணு ஆ அந்த மாரில்லா சொல்லுவாங்க அதெல்லா ஸ்ட்ரிட்டா பாலோ பண்ணுவாங்க அப்றோ பிளாஸ்டிக் பாக்ஸ்ல எடுத்துட்டு வர கூடாது அம் வா என்னது லன்ச் அந்த நம்ம எத்துட்டு போவோம்ல அந்த மாரி பாக் ஆ சில்வர் பாக்ஸ்ல்லதா எடுத்துட்டு வரணு அதெல்லா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எங்க ஸ்கூல்ல
சோ நானு அப்பிடிதா சிஸ்டர் எங்க இதுலயு எங்க ஸ்கூல்லயு அப்டிதா எதாவது ஆ அது பேரு என்ன சுண்டலு இந்த மாதிரியான இது எடுத்துட்டு வாங்க அப்டின்னு எல்லா சொல்லுவாங்க எங்களுக்கு அதெல்லா யாருமே நாங்க பெருசா கண்டுக்க மாட்டோ பட் ஆனா எங்களுக்கு ஸ்கூல்ல ஈவினிங் டைம்ல வேற அது வந்து எப்படின்னா அது வந்து பிரைவேட் ஸ்கூல் தா பட் ஆனா வந்துட்டு இந்த ஈவினிங் டைம்ல வந்து ட்டு எங்களுக்கு இது அது பேர் என்ன இந்த மாதிரி ஆ இந்த மாதிரி குடுப்பாங்க சிஸ்டர் இந்த சுண்டலு பச்ச பயிறு இந்த மாதிரி இது பண்ணி தருவாங்க எங்களுக்கு
ஆமா எங்க ஸ்கூல்லயு அந்த மாரி தா அதாவது ஈவ்னிங் கிளாஸ் வைப்பாங்க மார்னிங் கிளாஸ்சு ஈவினிங் கிளாஸ்சு வைப்பாங்க அதுல வந்து சுண்டல்லா செஞ்சு போடுவாங்க பசங்க சாப்ட்ணு அப்டின்னு சொல்லிட்டு
ஓ சூப்பர் சூப்பர்
கோவிட் வந்துருச்சு நடுவுல அது அப்பல்லா வந் வந்து சுண்டல்லா எல்லா போடுவாங்க ஹெல்த்தியா சாப்ட்ணு அப்டின்னு சொல்ட்டு
ஓ ஓகே ஓகே சிஸ்டர் சார் ஆ நானு அப்படிதா சிஸ்டர் அதெல்லா எனக்கு வந்துட்டு அது பெருசா அப்போல்லா எனக்கு புடிக்காது சிஸ்டர் இந்த இதெல்லா சாப்பிட்டுறது சுண்டலு பச்ச பச்சபயிறு சாப்பிட்றதெல்லா புடிக்காது பட் ஆனா இப்ப என்னவோ அதெல்லா எடுத்துக்கணுனு தோணுது
ஹ்ம்
சோ டயட் ஃபாலோ பண்ணனு ஆ அப்டின்னா அதெல்லா எடுத்துக்கணு இந்த மாதிரி
ம் ஆமா அதெல்லா ரொம்ப சத்து அதெல்லா
இந்த பச்சபயிறு தா சிஸ்டர் மோஸ்ட்லி நெறைய பேர் எடுத்துக்க சொல்றாங்க பச்சபயிர வந்து நைட்டு ஊற வெச்சோன்னா அது முள கட் ட்டிடு சோ காலையில எடுத்து அத சாப்பிடுங்க சோ அந்த மாரி சொல்றாங்க
ம் ஆமா அது நம்ம அது ஹெல்தி தா அது ரொம்ப
நீங்க அந்த மாரி எதாவது ஆ ஹெல்த்தியா சா அந்த மாரி நா இது ட்ரை பண்ணிருக்கே வீட்ல அப்டின்னாரு என்ன சொல்வீங்க ஹெல்த்தியா
ஹெல்த்தியா எங் வீட்ல எங்கம்மா இந்த இந்த க்ரெய்ன்ஸ் தா வறுத்துல்லா குடுப்பாங்க அதுதா செய்வாங்க அடிக்கடி வறுத்து வெய்ச்சி அது தருவாங்க வேர்க்கடல அதெல்லா செய்வாங்க எங் வீட்ல
சூப்பர் சூப்பர் ஸோ நீங்க ம் வேறு எதாவ்து ட்ரை பண்ணது உண்டா அதாவ்து ஆ ஹெல்த்தியா அந்த யூடியூப் பாத்தோ இல்லன்னா புக்ஸ்ல எதாவ்து ரீட் பண்ணிட்டு ஆ இது சாப்ட்டா நம்ம வந்துட்டு நல்லாருக்கு ஆ ஃபாலோ பண்ணுவோ இப்ப பாருங்ளே ஏ பி சி ஜூஸ் குடிங்க ஸ்கின்னு குளோ ஆயிடும்ல்லா சொல்லிட்டு நறைய பேர் சொன்னாங்க பாருங்க ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணது இருக்கா
ஆ அந்த மாரி இந்த கத்தாழை இருக்குல்ல அது மட்டு யூ ஸ் பண்ணுவே தலைக்கு போடுவே ஃபேஸ்க்கு போடுவே அது கொஞ்சோ குளோவாருக்ற மாரி ஃபீல் ஆகு அத போடுவே
ஓகே
ஆ அது மட்டுந்தா நேச்சுரல் நேச்சுரல் மட்டு தா யூஸ் பண்ணுவே அது போடுவே
ஓ ஓகே ஓகே ஸோ ஃபுட்டு இன்டேக்கா எதாவ்து
ஃபுட்டா இன் ஆ இன்டேக் ஆ வெஜிட பிள் சேத்துட்டாலே அதுவே என்னாஃப் தான
அது ஓகே தா சிஸ்டர் பட் ஆனா வெஜிடபிள்ஸ்ல எல்லாமே நம்மளுக்கு கெடச்சிடுன் சொல்ல முடியாதில்லயா ஓர் நம்ம வெஜிடபிள் ஓரளவுக்கு கொஞ்சமா தான எடுத்துக்குறோ ஸோ அதுஇதுலயு ஒரொரு பாதி இப்ப வந்து ஆ என்ன சொல்றாங்கன்னா டெய்லியு வந்து ஒரு ஒரு விதமான டீ குடிங்க துளசி ஒர் நாள் கொய்யா எல ஆ ஒர் நாளுக்கு வந்து புதினா எல இந்த மாரி போட்டு குடிங்க உங்களுக்கு ஸ்கின் க்ளோரு க்கு அப்டின்ல்லா சொல்றாங்க
ஹ்ம்ம்
ஸோ ஒங்களுக்கு நல்லாருக்கு அந்த மாத்ரி சொல்றே நானு இப்ப ஒரு நாளைக்கு ஆம்லா ஜூஸ் குடிங்க
நாங்க இந்த புதினா இருக்குல்ல அதுல செஞ்சிருக்கோ அதுல்ல செஞ்சு சாப்டுவோ ஜூஸ் மாரி செஞ்சு சாப்டுவோ அது ரொட்டியு போடுவோ அதுல
சூப்பர் சூப்பர்
கொஞ்சோ ஃப்ரெஷ்ஷாருக்க மாரி ஃபீல் ஆகு
கா சூப்பர் இது நா அக்செப்ட் பண்ணிக்கிறே ஏனா நீங்க வந்து இந்த புதினா டீல்லா வந்து குடிங்க சி டர் ஒர் நாள் சும் ஒண்ணுல்ல ஒரு ‌நாள் சுடுதண்ணி போட்டுட்டு அது குடிக்கிறதுக்கு கொஞ்சொ மோசமாதாருக்கு பட் ஆனா நா சொல்ற புதினால்ல கொய்யா எல தெரியுங்ளா கொய்யா மரொல்லா நம்ம வீட்லயே இருக்கு இல்லயா சும்மா ரெண்டு கொய்யால பறிச்சு ஆ அத லைட்டா கொதிக்க வச்சுட்டு அத ஃபில்ட்ரு பண்ணி கொஞ் லைட்டா லெமனு நாட்டு சக்கர இல்லன்னா தேனு அது ஆட் பண்ணி ஆ அது குடிங்க அது வந்து ஒரு ஒரு நாள் இந்த மாரி ஒரு டீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரன்ஸ் தெரியு பாடில அதாவ்து மீன்ஸ் எப்டின்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாருக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரு இருக்கு சிஸ்டர் இதுல
ஓ செரி நா இது ட்ரை பண்ணி பாக்கறே முடாது
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க புதினா அதுக்கப்பறோ இந்த கொத்தமல்லில கூட ஏதாவது ஜூஸ் எல்லா போடுறாங்க சிஸ்டர்
ஆ பாத்துருக்கே யூடியூப்லல்லா பாத்துருக்கே
ஸோ ட்ரை பண்ணுங்க நானுல்லா இதுல ஆக்சுவலிலா ஜீரோ பாய்ண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட நாலா ஃபாலோ பண்ண மாட்டே விஷயத்த செரி இப்போ ரீசென்ட்டா தா ஆக்சுவலி எப்டினா ஆ நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆ ஹெல்த் இஸ்யூஸ்னா அதுக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் வேணுல முன்னாடியே சோ அதுக்காகதா
ம் ஆமா இப்பெல்லா ஹெல்த் தா முக்கியோமே
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க என்ன ம் வே இப்ப எந்த மாதிரியான ஃபுட்ஸ்ல்லா நீங்க இந்த சீரக தண்ணிய எல்லா குடிப்பீங்களா
ஆ டெய்லியு காலேல சுடு தண்ணி வ வச்சு அதுல சீரகோ போட்டு குடிப்பே
ஓகே ஓகே அது வந்து வெயிட் லாஸ் பண்ணுனு சொல்றாங்க சிஸ்டர் நீங்க உங்க நீங்க அந்த மாரி வெயிட் லாஸ் பன் வெய் லாஸ்கு ட்ரை பண்ணீங்களா இல்ல ஸ்கின் க்ளோ அந்த மாதி ஏதாவ ட்ரை பண்ணீங்களா
அது நார்மலாவே அது அது குடிப்போல அது எங்க வீட்ல குடிப்போங்க அது அதுக்கப்பறோ இந்த வெந்தயம் வெந்தயம் போட் ட்டுனா கொஞ்சோ குளிர்ச்சியா இருக்குனு சொல்லுவாங்க அதுனால அது குடிக்கு
ஓ சூப்பர் சூப்பர்
செரிங்க ப்ரதர் நெக்ஸ்ட் கால்ல பாக்கலா
ஆ ஓகே சிஸ்டர்